ஆ ஹலோ அம்மா கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுமா
ஆ வணக்கம் அம்மா மதிய வணக்கம் அம்மா நாங்க ராமேஸ்வரம் வந்து டூர் போலான் இருக்கோ ஒரு பரிகாரம் பண்றதுக் க்காக
சரி
அது ரிலேட்டடா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள எங்ளுக்கு சொன்னிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சோ உதவியா இருக்குங்ம்மா
சரி ட்ரெயின் டிக்கெட்லா புக் பண்ணிட்டீங்களா
ஆ புக் பண்ணியாச்சுங்கமா வெயிட்டிங்ல தா இருக்கு மூணாந்தேதி கெளம்பற மாதிரி இருக்
கண்ஸ் ஃபாமாயிடு கன்ஃபாமாயிடு பத்திரமா போய்ட்டு வாங்கோ அங்க வந்து அ ராமேஸ்வரம் நாதர பாத்துட்டு அங்க தீர்த்தமெல்லா நறைய தீர்த்தங்கள்ளா இருக்கு அங்க யாரயாது கேட்டு அதுலலா எப்டி குளிக்கணு என் ன எத்தன தீர்த்தம் இருக்கு எல்லா தீர்த்தத்திலையும் குளிச்சுட்டு அப்றோ தேவிப்பட்டனேனு ஒரு எடோ இருக்கு
அங்க என்னென்ன எடம் வந்து நம்ம பாக்கலாங்கமா தேவிப்பட்னத்துல
தேவிப்பட்னத்துல ஒன்பது நவ கிரகங்கள் தண்ணிக்குள்ள இருக்கு கடல்குள்ள இருக்கு
ஓ சரி சரிங்மா
போனீங்கன்னா ஒத்தர ஒத்தர கைய்ய புடிச்சுக்கணு கம்பிய புடிச்சுக்கணு ஜாக்காரதையா போய்ட்டு வரணு அங்க யாரா அங்க குருக்கள் யாராவ்து இருந்தாங்கன்னா அங்க கூட்டிட்டு போயி ஒரு அர்ச்சன பண்ணன் சொல்லி கூட்டின் போங்க
ஓ சரிங்மா ராமர் கல்லு வந்து நீர்க்குள்ள தண்ணி குள்ள இருக்குற மாரி இருக்குலங்மா அந்த எடந் தானங்கமா அது ஓ
மெதக்கு கல்லு மெதக்கு அந்த எடத்துல இந்த தேவிப்பட்டணத்துல போயிட்டு வந்தோனா நம்பளுக்கு வந்து இது நாள் வரைக்கு நம்பள பிடிச்ச பீடைகள் போகு ஏழர நாட்டு சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி எந்த கெரகங்கள்னால நமக்கு அனுகூலம் இருந்தாலு சரியா ஆகு எந்த கெரகங்கள்னால நமக்கு அனுகூல இல்லாம இருந்தாலு அது வந்து நிவர்த்தி ஆகும் பரிகார ஸ்தலோ அது யார் வேணா போலா